ஹலோ
ஹலோ கேக்குதா ப்ரோ அ கேக்குது கேக்குது ப்ரோ
நீங்க சொன்ன மாரி எனக்கும் ஒரு கால் வேஸ்டா ஆய் போச்சு முன்ன ட்ரை பண்ணலேன் திருப்பி அது போட்ட ஆல்ரெடி கம்ப்ளீட் ரிட்டர்ன் வந்துடுச் சே இப்ப திருப்பி பண்ணப்ப சரி அது என்ன ஒரு இஷ்யூ போங்கோ ஹலோ
ஒரு எனக்கும் ஒரு கால் வேஸ்டு டா போயிச்சு அப்புறமா வந்து என் ஃப்ரெண்டு் ஒருத்தர் இருந்தாரு அவரு கால் பண்ண செக் பண்றதுக்காக அவர்கிட்ட கால் பேசுனா அவர் ஆ ஒரு கால் பேசி முஷ்ட இப்பதான் இது நியூ ஆய் ப்பிடி அதுக்கு வந்து ஸ்டார்ட் ஒரு பைவ் கால்ஸ் வந்து அதனாலதான் உங்களுக்கு கால்ஸ் ஸ்டார்டிங்ல வுட்டேன்
சேரி இது முடி நீ பன்ன இப்ப முடிஞ் அக்கௌண்ட் இதுவும கம்ப்ளட் ஆயிடுமா இல்ல எப்படி
இது ஆமா இப்பதான் ஸ்டார்ட்டே பண்ணிருக்கேன் ந நான கால் பேசணும் இதுக்கு மேல உம் இதுக்கு மேல பண்றக்கால்லாம் நானே பண்றேன் ப்ரோ பேசனும் ஆஹ் ஒரு ஃபை டு சிக்ஸ் கால்ஸ் ஆஹ் சொல்லுங்க நான் வேற எதான் சொல்லியிருந்தீங்க அந்த கடைசியா எத பத்தி பேசியிருந்தேம் நம்ம
ஆஹ் ஸ்போர்ட்ஸ்ஷு ஸ்போர்ட்ஸ் அல்ல நா
அதான் ஸ்போர்ட்ஸ் அதான் நான் அப்பறமா வந்து ந நானும் புட்பால் எல்லாம் விளையா ப்ரோ எங்க ஸ்கூல்லயும் ஒரு காம்படிஷன் இருந்துது ஸ்கூல்னாலே சும்மாவே சேர்ந்துருவ வேறன்ன எப்படியும் பீரியட்ஸ் போறதுக்காக நம்மளுக்கு ஃப்ரீ ஹாவர்ஸ் குடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்துட்டு வந்து அது எந்த மாரி ஆஹ் நாங்க ஒரு பத்து பேர் எங்க கிளாஸ் பசங்க அதுவும் அண்டர் அண்டர் பிப்டினா அண்டர் ஸி செவன்டீன் நினைக்கிறே அண்டர் செவன்டீன் நினைக்கிறே அதல வந்து எங்களுக்கு எல்லாருமே சின்ன பசங்க எங்களுக்கு ஒரு கேப்டன் இல்ல கேப்டஞ்சி சி இ பொண்ண தெரியாது யாருக்கும் எனக்கும் பெருசா தெரியாது நான் என்ன சொன்னேன் நான் வைஸ் கேப்டன டீம்ம வந்து பில்ட் பண்ணதே நான் தான் பட்டு் எல்லாரையும் புடிச்சு புிடிச்சு நீ வா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் எல்லாருமே புடிச்சு போட் து நா தான் எல்லாம் சும்மா வந்து எப்டின்னா நம்ப வந்து ஒரு செக்ஷன்ல வந்து நம்ப சின்ன வயசுலேருந்து நான் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட்லருந்து நான் ஒரு வேறு ஸ்கூல்ல படிக்கற ப்ரோ ஃபர்ஸ்ட் நா எல் கே ஜி யு கே ஜி ஃபஸ்ட் ஸ்டான்டடு செகன்ட் ஸ்டான்டடு வேற ஸ்கூல்
ஸ்கூல்ல ஏதா ஸ்போர்ட்ல இருந்தீங்களா ஸ்கூல் படிக்கிறப்போ
அதுதான் சொல்றேனே இப்போ கேளுங்க செகன் செகன்ட் ஸ்டாண்டர்ட்லந்து டுவெல்த் வரையும் வேற ஸ்கூல்ல சேந்தேன் அந்த ஸ்கூல்ல வந்து எங்க மாமா தெரியும்ன்னு சொல்லிட்டு அவர் ரெக்கமெண்ட் பண்ணாரு எங்க அப்பாவுக்கு அதனால அந்த ஸ்கூல் சேந்தேன் சேந்ததுக்கு அப்புறம் தான் அது ஒரு செவன்த் ஆமா செவன்த் லாக்டவுன் முன்னாடிதான் செவன்த்ல வந்து ஒருதான் பேஸ்கட்பால் இது இருந்தது அப்போ எனக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா வந்து ஏ செக்சன்ல போட்ருந்தாங்க ஃபஸ்ட் ஆ செகண்ட் தேர்டு ஃபோர்த் ஃபிப்த் வரையும் ஏ செக்ஷன் போட்ருந்தாங்க சிக்த் வந்ததுக்கு அப்புறோம் பி செக்ஷன் மாத்திட்டாங்க செவன்த் சி செக்ஷன் மாத்திட்டாங்க இப்ப வந்து இருக்கிறதே மூணு செக்க்ஷன் தான் மூணு செக்ன்லய வந்து நான் படிச்சிருக்கேன் ஒரு ஒரு வருஷோம் ரெண்டு மூணு வருஷோம் அப்டின்னு சொல்லிட்டு அதனால வந்து எல்லா பசங்களும் எனக்கு தெரியும் நல்லாவே
இப்ப நீங்க படிக்கிறப்போ இந்தா மெக்கானசான்றது வந்து எத்தன ஸாண்டர் இருக்கும் ஒரு கிளாஸ் ஆறாவது படிக்கிறதுனா
மூணு மூணு ஸ்டாண்டர்ட்ல இருந்து நாலு ஸ்டாண்டர்ட் இருக்கும் ப்ரோ
ஏ ஏபிசிடினா
ஆ ஏபி சிடி பீ இல்ல வந்து மோஸ்ட்லி போட மாட்டாங்க நா பீ வந்து எப்டின்னா ஆ கோயட் எஜிகேஷன் தான் அதனால வந்து நான் ஏ செக்ஷன் ஒரு ரெண்டு வருஷோம் படிச்சேன் பி செக்ஷன் ஒரு வருஷம் லாஸ்ட்ல சி ச கொஸ்டினா படிச்சேன் அதனால மூணு செக்ஷன்ல இருக்கிறவங்களும் எனக்கு பிரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க ஒரு மாதிரி எல்லாருமே தெரியும் இப்ப நம்ம போயட்டு நம்ம பேர் கேட்டோம்னா வந்து வந்துருவாங்க அந்த மாதிரி சரி ந நினைச்சேன் யாருன்னா பெரியவங்கந்தான் வந்துன் அதுல வரவங்க யாருனா வந்து கேப்டன்ஷிப் பண்ணுவாங்க வய கேப்டன்சி போண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் பட் ஏ வந்தவங்க எல்லாம் என் ஏஜ் பசங்கா தான் பெருசா யாரும் வரல அப்புறமா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு அண்ணா கிட்ட போய் கேட்டேன் அவரு சரி ஓகே நா வரேன் அப்டின்றாரு அவர் கேப்டன்சியா வச்சு நா வைஸ் கேப்டனா வச் சு ஆடினோ எங்க வீட்டு பக்கத்துலதா இருக் கிரவுண்டு கூட எங்க வீட்டு பக்கத்துலயே எங்க எங்க வீட் டுனா எங்க வீடுல இருந்து ஒரு ஆ பக்கத்து ஸ்ட்ரீட்ன்னு சொல்லலா பக்கத்து ஸ்ட்ரீட்லயே ஒரு கிரௌண்ட் ஒன்னு இருக்கு பெருசா அங்கதா வந்து எங்க ஸ்கூல் அஃபிஷ் ஷியலா வந்து ஃபுட்பால் கான்செப்ட் நடத்துறாங்க ஆ வந்து ஃபுட்பால் கேமு மேட்ச் நடத்துறாங்க அது வந்து வேற ஸ்கூல் பசங்க எங்க ஸ்கூல் பசங்க கூடயு எங்களுக்கு மொத்தம் எ எங்க ஸ்கூல்ல வந்து நாலு டீம் பிரிச்சாங்க நாலு டீம் எடுத்தாங்க ஃபுட்பாலுக்கு அதுல வந்து சீனியர் து ஒரு ரெண்டு டீமு ஜூனியர்ஸ் வந்து ஒரு ரெண்டு டீமு அது லாஸ்ட் டீம்தா நாங்க ஓகேங்ளா
ஓகே
அந்த லாஸ்ட் டீம் நாங்க வந்ததுக்கு அப்புறோ அப்புறமா வந்து வேற ஸ்கூல்ல இருந்து கூட்டு வந்தாங்க பசங்கள வேற ஸ்கூல்ல இருந்து கூட்டு வந்து வேற ஸ் ச்சன் அதாவது எங்க ஏஜ் இருக்கிற பசங்களோட ஃபர்ஸ்ட் வந்து எங்கள
எங்க இப் செ இதெல்லா ஸ்கூல் படிக்கிறபோதே ப்ரோ ஆ டீம் சேத்
ஆமா ஸ்கூல் படிக்கும்போதுதா க்ளா கிளாஸ்லயேதா ஏன்னா நா ஸ்கூல் படிக்கும்போது மூணு செக் ஷன் படிச்சிட்டோ முக்கால்வாசி எல்லாருமே தெரிஞ்சிருக்கு மூணு வர்ஷத்துல நம்மளுக்கு எல்லாருமே அதனால நம்ம கூப்ட்டாலு வந்துருவாங்க பசங்க நம்ம வந்து எப்டின்னா ரொம்பனா எ ப்டி சொல்றது ரொம்ப எக்ஸ்ட்ரா ஓட் எல்லா கெடையாது ஓவராலா பேசுவோ ஆம்பி ஓட்தா பட் பேசுனா பேசிக்கினே இருப்போ யாருனா கம்ஃபர்ட்டபுளா ஃபீல் ஆயிட்டாங்கன்னா அந்த மாரி ஓகேவா அது மாரி ஒரு ஒரு செக்ஷன்லயு எனக்கு ஒரு பத்து பதினஞ்சு பேரு ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்க
இந்த பி டி கிளாஸ் எல்லா நடக்குமா எப்பவுமே காலேஜ் ஸ்கூல்லல்லா எ கூட்னு போவாங்களே எப்பமே இருக்குமா இல்ல எப்போ கிளாஸ் இருக்கும் பி டி கிளாஸு
டூ பீரியட்ஸ் அந்த மாரிதா இருக்கு
ஆமாயா ஈவினிங் கடைசி பீரியடு இருக்கும் மோஸ்ட்லி
ஆஹ் மோஸ்ட்லி கடைசி பிரியரியாடை அதாவது ஃரைடே க டைசி பீரியட் வந்து துது தா எல்லாருக்கும் நல்லா ஜாலியா இருக்கும் ரொம்ப ஹாப்பியா இரு ஆஹ் ரெண்டு நாள் லீவு அது இல்லாம பத்தாவது குறைக்கும் லாஸ்ட் பீரியடு உங்களுக்கு பிரைடே எப்பயுமே ஃப்ரைடே எப்பயுமே எந்த பீரியடா இருந்தாலும் ஜாலிய தான் இருக்கும் சொல்ல போனா
ஆனா சில டடைத்துல கிளாஸ் வந்து எடுத்துடுவாங்க பாத்தீங்களா அதெல்லாம் ரொம்பவே கடன் வாங்கி எடுக்கறனாலவு
அப்போ கூட எங்களுக்கு அந்த பிரரைடே டே வந்தால பீட்டி பீரியடா இருந்தாலும் அவங்க கடன் வாங்கி கிளாஸ் எடுத்தாலும் அது து எங்களுக்கு பெருசா தோணாது ஏன்னா அவ்வளதான் கிளாஸ் தான இருக்க போகுது அப்புறமா ரெண்டு நாள் லீவு அப்டின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஜாலியா இருக்கும்
ஆஹ் இன்ன இன்னும் ரெண்டு கிளாஸ் முடிஞ்சா அடுத்த ஒரு டிஃபன் லஞ்ச் இருக்கு முடிச்டா உண்ணும் ரெண்டு அதுக்கப்புற ரெண்டு நாள் லீவு
அவள்தான் அந்த மாரிதான் ஃப்ரைடே வந்தாலே ஸ்கூலே ஜாலியா
கும்பிடுவோம் நம்ம கும்பிடுவோம் ஏன் ஒரு லீவு மழை வந்தா நல்லா இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு நாள் லீவ் வந்தா அதுவும் வ இந்த பெரிய பெரிய ஆளுங்க யாரன்னு இதையிட்டா சோ அதனால லீவு கீனு வரும் மோனு நம்ம வந்து யோசிப்போம் அதால நடந்திருக்கு இல்லையா பெரிய பெரிய சி ஹ சி பாலிட்டிசன்ஸ்சு இந்த ஆக்ட்டு ஆமா ஆமா நம்ம நியூஸ் பாப்போம் கால எடுத்து ஒரு எட்டு டு ஒன்பது க்ளாசு போரோ வெளிளே போற வரைக்கும் பார்போம்
மத்த வேற இருப்போம் லீவ் விடுவாங்களா லீவ் விடுவருங்கள
ஆனா கடைசியில என்ன சொல்லுவாங்க ஹ சென்னையில இருந்து அந்த ஒரு பக்கி பக்கத்தில் இருக்க அந்த ஒரு ஒரு கா சி எடத்துக்கு மட்டும் சொல்லிருவாங்க விடுமுறை மத்ததுக்கு எல்லாமே வந்து ஆமா மாநிலம் அது ரொம்ப இதாகக்கும் அது கடலோர் பகுதிக்கு சார்ந்த அப்படின்னு அந்த இருங்க அததெல்லாம் பழைய ஒரு வேர்டு கடலோர பகுதி அந்த இடத்து
ஆமா கடுப்பா இருக்கும் நம்மளுக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்க இந்த யூடியூப்லயே வந்து நியூஸ் போகுமா அதுலயே நறைய பேர் வந்து
ஆஹ் அப்ப எல்லாம் நம்ம யூடியூப் எல்லாம் பார்த்தது இல்லாத ப்ரோ இப்பதான் நம்ம வந்து நம்ம வந்து ஒரு காலேஜ் படிக்கிற இல்ல டுவலத்து பா இப்போ இப்போ எனக்கு நா இருக்குற வரைக்கு இந்தா நா படிச்சி முடிச்சி வெளியேர வரைக்கு காலேஜ் அப்போதா எனக்கு போஃனு அதெல்லா ஒரு ஆள் ட்வெல்த் முடிகிறப்ப போனு இன்ச்சு வீட்ல அம்மாது இருக்கும் அத யூஸ் பண்ணுவோம் இப்ப தான் வந்து பசங்க ஆறாவது படிக்குற பசங்களுக்கு தனி போன் இருக்கு அஞ்சாது இருக்கு அப்பல்லாம் அப்டி இல்லல சோ அதெல்லாம் அப்பெல்லாம் நம்ம டிவி தான் ஆமா அப்பெல்லாம் எல்லாம் ஒன்னா கால்ல வந்து என்ன மாரி இது நடக்குனா கால் வந்து வீட்ல அம்மா வந்து சமைச்சிட்டு இருப்பாங்க அந்த அவுங்க வந்து மூவில இது ஆ ஆதித்யா சேனலு எதோ ஒரு சேனலு ஓடிட்டு இருக்கும் கரெக்ட்டா ஒரு எட்ரை மணிக்கு அப் சும்மா அம்மா மாத்தி நியூஸ் இல்ல அப்பா யாரோ இருந்தா பாக்குறதா இருந்தா பாத்திட்டு இருப்பாங்க அப்ப நம்ப பாப்போம் அவ்ளோ தான் லீவு கீவுனு எதும் விட்றதி இருக்கா இல்லையா எதானு இருக்காது எதுக்காது ரீசன் சொல்லுவாங்கல்லனு
ஆஹ் இப்போ இப்போ வந்து என்ன ஆயிச் சு நான் என்னா பண்ணேன் ரீசெண்ட்டா காலேஜ் போம்போது மழை பேஞ்சது ஒரு நாளு மழ பேஞ்சது நாங்க டிவியில பாக்கல்னா போன்ல பாத்து எல்லா தூங்கிட்டுருந்தாங்க செரி டிஸ்டர்பா இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு ஃபோன்ல நான் பாக்குறேன் நியூசு எதனா மழ பெய்துனா என எனக்கு காலேஜ் லீவு தான் ஆனா சொல்ல போன அது சாட்டர்டே எனக்கு காலேஜ் லீவு பட் நெறைய ஸ்கூலுக்கு இருந்தது சாட்டர்டே ல ஹலோ
இப்போ இப்ப நம்ம ஒரு மூவி ட்ரெய்லரு இதெல்லாம் பாக்றோம்ல இப்ப எல்லாம் எதுல பாக்றோம் மொபைல்ல பாக்றோம் இல்லையா அது ஒரு ஒரு டென் டூ பிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடில்லாம் இந்த சேனல்ல ஒரு சிரிப்போலிலயோ சித்திரையோ எதோ ஒரு சேன சித்திரம்னு நெனக்கிறேன் வேற எதோ சேனல்ல தமிழ் பட ட்ரெய்லர்ஸ் எல்லா த்தையும் வந்து ஒரு நாலு நால்ரை வந்து அட் மாரி போட்டுட்டே இருப்பாங்க ஒரு பத்து பதினஞ்சு படம் ஆமா அதுவே போட்டுட்டு ஒரு ஒரு ட்ரெய்லரா அடுத் வேற ட்ரெய்லரும் வந்துட்டே இருக்கும் நம்ப ஒக்காந்து அது பாப்போம் அதுக்கப்புறோம் அந்த கால்ல வந்து ஆறு மணிக்கு வந்து இந்த ஜாக்கி சேனு இல்லன்னா சிந்து பாத் அற்புத தீவுன்னு ஒரு எபிசோடு இருக்கும் சம்மையா இருக்கு நான் பாத்துருக்கேன் அது ஆமா ஆமா அது பாப் ஆமா அத்த அந்த த சி சிட்டி சி சிட்டி சேனல்ல அத போட் இருப்பாங்க அது ஒக்காந்து கால்ல எல்ந்து ஒடனே தம்பி நானும் உக்காந்து அதுல பார்த் இருப்போம் காலையில இருந்து ஃபர்ஸ்ட்டு ரெடியா இரு திட அது தான் இருக்கும்
அது தான் இத விட மழ வந்து லீவு் வுட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்
ஆமா ஆமா புல்லா அது த இருந்த இந்த கிருஷ்ணா ஒரு சேனல் கிருஷ்ணா இதுனு ஒரு ரோல் நம்பர் டொன்டி போர் எதோ ஒன்னு இருக்குல ஆமா அது சூப்பரா இருக்கு பென்ட் ஆ எப்பவுமே ஆற்ர மணிக்கு
நெறைய ந பிரீயா இருக்கு இதுல வந்து சுட்டி டி உம்
இப்ப இருக்கோல சின்ன ஒரு பெண்டேன்டது அந்த ஒரு சீன் இருக்கோ பெருசு இருக்கோ எப்பமே வந்து பெருசு மட்டுத போடுவாங்க அ இவ்லிங் சனிக்கிழ மை மட்டு த வந்து இந்த சின்ன பெண்டென் மிஸ் எபிசோடு வந்து போடுவாங்க
ஆஹ் ஆஹ் அ ஆமா ஆமா ஆமா ப்ரோ
அது அது இங்லீஷஸ்ல இ ஆஹ் ஆஹ் அனுப் ஆஹ் நீங்களே பண்ணுங்க
ட்ராங்